மதிய வணக் கம் தோழி நல்லா இருக்கேங் தோழி நீங்க எப் டி
ஆ நல்லா இருக்கந் தோழி என்னஸ் என்ன பண்றீங்க ம் காலையில சாப் ட தோழி இன்னு சாப்புல்ல
சேரி செரிங் தோழி மதிய உணவுலா செஞ்சாச்
ம் செஞ்சுட்டந் தோழி
என்ன செஞ்சீங்க தோழி
கத்திரிக்கா தொக்கு முட்ட
செரி செரிங் தோழி
நீங்க நீங்க என்ன செஞ்சீங்க
அவுங்க வந்து பாத்தீங்னா பருப்பு ரசம் பொறியல் தோழி
சேரி
காலிஃப்ளவர் பொறியல்கள் அசைவ உணவுல்லா சாப்டுவீங்ளா தோழி
ம் சாப்டுவ தோழி
அதுல என்னங் தோழி உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
கன் புடிக்கு மட்டன் புடிக்கு எறால் புடிக்கு நண்டு கடமான் இதெல்லா எல்லாமே புடிக்கு
செரிங்க தோழி சரிங்க தோழி
அப்பறொ தோழி ம் அப்பறொ இப்போ என் ஆ அதுதா என்ன தலைப் பொதுவா ஒரு தலைப் சொல்லுங்க ரு
போக்குவரத்து பத்தி பேசலாம் தோழி சாலை விதிகள் ம் சாலை விதிகள்னா பத்தி நீங்க என்னங் தோழி நெனக்கிறீங்க
அதெல்லா நம்ளுக்கு இம்பார்ட்டென்ட் தோழி ரொம்ப முக்கியமானது நம்ப சாலையை இதுவ கடக்குறது வந்து நம்போ அத பின்பற்றனாவே அதிகமா ஆக்சிடென்ட் ஆவாது து எவ்ளோ பே நல்லா போயிட்டே இருக்காங்க ஒ யாரோ ஒருத்தவங்க பண்ற தப்புனால அந்த உயிரே ஒடனே போயிடுது
ஆமாங் தோழி அந்த சிவப்பு நிறம் பச்சை நிறம் இதெல்லா வந்து அவங்க கடைபிடிச்சாவே பாத்தீங்கன்னா விபத்துகள்லாம் தவிர்கலாங்க
இப்ப வந்து சின்ன கொழந்தைங்க ஸ்கூல் புக்லயே இப்ப வந்து குடுத்துட்டாங்க அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம வண்டியில் கூட்டு போனா கூட சிகப்பு போட்டா நிறுத்தி ங்க ஆ அப்புறம் வந்து ஆரஞ்சு போட்டிருக்காங்க எச்சரிக்கையா இருங்க
கொழந்திங்கள் கூட அதெல்லாம் பண்றாங்க தோழி இப்ப பாத்தீங்கன்னா பெரியவங்க
அப்படின் சொல்றாங்க ஏ கொழந்தங்க இப்ப சொல்றாங்க
அதாங்க தோழி கொழந்தைங்களுக்கு கூட அந்த விழிப்புணர் இப்பலாம் வந்துச்சுங்க தோழி இப்பப்ப அ இப்ப பெரியவங்களுக்கு தான் இந்த விழிப்புணர்வு இல்லாம
ம் அது மாரி போம்போது ஹெல்மெட் போட் டுபோனும் ரெண்டு பேர் போனாலு அது கஷ்டப்படாம ஹெல்மெட் போட்டு போனு ஹெல்மெட் நானு ஹெல்மெட் போட்றன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்ட லாக் க லாக் பண்ணாம போடக் கூடாது நானு தலையில ஹெல்மெட் போட்டுன் போறே இல்லன்னா வந்து என்ன போலீஸ் புடுச்சுடு அதனால ஹெல்மெட் போட்டுன் போற ஆ அந்த மாரி போட்டுன் போக் கூடாது போட்டோமா லாக் பண்ணிட்ணும் நம்ம கழுத்துக்கு கீழ லாக் பண்ண ஆமா லாக் பண்ணிட்டுனா அது டைட்டா கீழே சப்போஸ் நம்ப ஆ ஸ்டெப் ஆயி விழுற மாரி இருந்தனா கூட அந்த ஹெல்மெட் கீழ விழாது நீங்க ஒழுங்கா போடல ஒடஞ்சு ஹெல்மெட்டு அந்த மாரி நம்ளுடைய உயிர் காக்குற கவசமே அந்த ஹெல்மெட் தா தலையில அடிபட்லனா நீ ஒடம்புல எங்க அடிபட்ருந்தாலும் நீ உன்ன காப்பாத்திற முடியும்
ஆமாங் தொழி கரட்டு தாங்க
மும் அடிட்டுச்சுன்னா உன்ன காப்பாத்றது கொஞ்சொ கஷ்டம் கிரடிகலான விஷயத்துல தா காப்பாத்த முடியு லேசா அடின்னா ஓகே ரொம்ப அடி அப்டின்னா காப் போறதுக்கு ரொம்ப கஷ்டோ அதனால நம்ம எதுக்கு செலவ் பண்றோமோ இல்லையோ அந்த ஹெல்மெட்டுக்கு வந்து
செலவு பண்ணி வாங்க்கனு
பண்ணி வாங்கி நல்ல தரமா இருக்கான் பாத்து கம்மியா குடுக்குறாங்ன்னா அது மாரி வாங்க கூடாது கம்மியா குடுக்குறாங்க வெல என்னான்டா அவ்ளோ பைசா இல்ல நம்மளுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் மாரி இந்த தலவுடைய கவச அதனால நம்ம இத ஒழுங் ஆ வாங்
இப்பல்லா பாத்தீங்கன்னா இப்ப ரோடு போட்டர்றாங்க தோழி அந்த ரோட்லயு பாத்தீங்கன்னா பாதியென வண்டிகளா நிறுத்தி வச்சர்றாங்க ழி மீதியெல்லா பாத்திங்னா குழி அது பண்ற இது பண்றேன்னு சொல்லி குழியெல்லா தோண்டி வச்சர்றாங்க தோழி அந்த ஒரு ரோட்ல பாதியன வண்டியு குழியு தோண்டி வச்சர்றாங்க இதனாலயே நெறைய விபத்துகள்லா ஏற்படுதுங் தோழி
இப்ப இப்ப இருக்கிற இது வந்து இல்லல்ல தோழி இப்ப நீங்க எப்டி சொல்றது இந்த ரோட்ல இந்த இந்த எடத்துல வந்து அ வேல நடக்குதுன்னா அது முன்னாடியே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நின்னு சொல்றாங்க இப்பல்லா நா பாத்த வரயூ
இப்ப எல்லா எடத்துலயுமே பாத்தீங் னா இப்படியெல்லா பண்றதில்லைங்
அதா ஒரு சில த அதா சொல்றே யா அ அந்த சைடுல நின் னுட்டு இங்க அங்க வந்து வேல நடக்குது நீங்க வே வண்டிய வந்து திருப்பி வேற பக்கம் விட்டுர்றாங்க நா பாத்த வரையு அந்த மேரி செய்றாங்க
ஆமாங் தோழி அப்புற இந்த இப்ப நோ பார்க்கிங்ல அந்த மாரி எடத்துலயு வண்டி எல்லா நிறுத்தி வச்சர்றாங்க தோழி
இப்போ நீங்க இப்போ நா மேக்சிமம் நா பாக்கறது வந்து நா யோசிச்சிட்டேதா வர்ற இப்ப நம்ம வந்து பஸ்ல வரோ இல்ல ஒரு பைக்ல வரோ பைக்ல வந்துட்டேருக்கோ அவுங்க என்னா பண்றாங்க முன்னாடி வந்து அந்த லைட் டு போடாம சிக்னல் லைட் இல்ல நம்ம இந்த லெஃப்ட் போறமா ரைட் போறமா இண்டிகேட் போடாமயே என்ன பண்ணிடாங்க டப்புன்னு நிறுத் றாங்க இல்லனா வந்து நா மேல ஏறி ஆ இந்த த சைடு நா ரைட் சைடு போப்போறேன்ட்டு லெஃப்ட் சைடு போட்டர்றாங்க அதனாலே பதிய பாதியா ஆக்ஷிடன்ட் ஆவறதே அதனாலதா ஆமா அதனாலதா நெறைய ஆவுது அது அதே மாரி இப்ப நம்ம ஒரு கடைக்கு போபோறோம்னு சொன்னா அதுக்காக போய்ட்டு ஒரு எடத்துல பார்க்கிங் ப இருக்கா இப்ப காருங்கல்லா வராங்க ஒரு எடத்துல எடுத்துட் போய் வண்டிய ஓரமா நிப்பாட்டிட்டு பார்க்கிங் இருக்கற எடமா பாத்து நிப்பாட்டிட்டு இது பண்ணோ பஸ்ஸு வந்து பஸ்ஸுவோ அந்த சைடு தா போனோ வண்டி ஆட்டோ அப்புறோ வந்து காரு எல்லாமே அந்த சைடு தா போனோன்ற மோது பாதி எத் துனுவந்து காருங்கள நிப்பாட்டிறாங்கோ ரோட்டுலயே அ மெயின் ரோட்டுங்கல்லையே வந்து நிப்பாட்டிறாங்க ஒரு சில எடத்துலதா வந்து போலீஸ் ஒடனே நீங்க இங்க நிறுத்தக் கூடாது அப்டின்னு ஜங்ஷன்லா வந்து எந்த எட்த்துலியு அலோன்ஸ் பண்ணி தூக்கிறாங்க அப்டி நீ மீறி நிறித்திட்டுப் பண்ணா உ வண்டிய தூக்கிற்றாங்க தூக்கிட் போய் நீ என்ன ஃபைன் கட் நம்ம ஃபைன் கட்டிதா வண்டி எடுத்
அப்றோ இந்த சில இதுலலா பாத்தீங்கன்னா அந்த தனியார் பஸ்ல்லாருக் செரிங் தோழி அதுலயு பாத்திங்கன்னா அவுங்க தேவைக்கே அ தேவைக்கு ஏற்ற மாரியே வன்ட்டு கூட்டத்தெல்லா ஏத்திக்கிறாங்க தோழி படி வரைக்குவந்து கூட்டத் து நிருத்தி வச்சிட் றாங்க தோழி இதனாலயே நெறைய விபத்துகளா ஏற்படுதுங் தோழி முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த பள்ளி மாணவர்கள்தாங் தோழி இதுல ரொம்ப அடிபற்றது பாத்தீங்கன்னா அவுங்க பேகு வெயிட்டாருக்குங் தோழி இங்க இப்ப இந்த தனியார் பஸ்லலா போனீங்கன்னா அவுங்களு அந்த ஸ்பீடுக்கு அவ்
இப்போ வந்து இப்போ பஸ் வந்து நல்லாவே இது பண்ணிட்டாங்க ஆனா டோருங்க இருக்குது ரொம்ப நாளாவே டோருங்க இருக்குது டோர் க்ளோஸிங் ஆ ஓப்பனிங் அது அது மாரி இருக்கு ம் ம் ம் ம் ம் ம்
இந்த மாதிரிதாங் தோழி நடக்குது
அது மாரி ஏ நம்ப ஏறக்கூடாது நம்ம வந்து அவ்ளவு ஃப் ஃபுல்லா இருக்குன்னா கொஞ்ச டைம் ஆனாலு பரவால்லன் சொல்ட்டு நம்ம யோஷ்சி போனோ ஆனா கொழந்தைங்களுக்கு லேட் ஆயிடுது அந்த டைமுக்குள்ள போ முடியாதுன் சொல்ட்டு அவுங்க ஏற்
அந்த நெரிசல்லயே ஏறிறாங்க தோழி அது ஒரு நாள்க்காக நம்ம வன்ட்டு நெறைய நாள் வீனாக்க கூடாதுலங்
அ அ அது தெரியல அதுல நம்ம வந்து பேரண்ட்ஸ் தா வீட்டுல சொல்லி குழந்தைங்களுக்கு இப்பத்துல இருந்து சொல்லி் கொடுத்தாதா நல்லது அதுங்க கத்துவாங்க
ஆமாங் தோழி உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது அனுபவம் இருக்காங் தோழி
என்னங் தோழி
இந்த மாரி ஏதாவது அனுபவம் இருக்குங்களா தோழி உங்களுக்கு
இல்ல இல்ல தோழி
சரி சரி தோழி இது மாரி நறைய நடந்திருக்குங் தோழி அப்புறம் பாத்தீங்கன்னா நா ரெசிப்ட் பேருந்துல்லாம் பாத்தீங்கன்னா இறங்கர வரைக்கு வெயிட் பண்ணுவாங்க வந்து ஏறதுக்குள்ள அந்த விசில் அடிச்சிருவாங்க தோழி
அ நான் வந்து ஏறம் போதே பஸ்ல ஏறம் போதே அ டிரைவர் கிட்டியோ இல்ல நா வந்து நா மட்டு ஏறுன்னா டக்குனு ஏறுவே என் பசங்க எல்லா கூட்டட்டு ஏறணுன்னா கொஞ்ச லேட்டுதா ஆவு இப்ப ஸ்கூல் போறச்சையு நான் வந் பசங்க பஸ்லதா கூட்டிட்டு வருவே ஆனா நான் ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷ அங்கிள் ஒரு நிமிஷ அப்படின்னு சொல்லிட்டுதா நான் இறங்குவே இறங்குவேன் ஏறுவேன் ஆமா அவங்க அந்த அந்த அந்த நிமிஷத்துக்குள்ள டப்ப புன்னு எடுத்துட்டாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாதுல்ல அதனால சொல்லிட்டு அவுங்களுக்கு சொல்லிட்டுதா நானு எறங்குவ. ஆகுமா ஆமா நம் நான் எறங்குமோது அப்டிதா சொல்லிட்டு உள்ள டிரைவர் கிட் ட்யும் கன்டக்டர்கிட்யும் சொல்லிட்டுதா நான் எறங்குவேன்.
ஆமாங் தோழி இன்னும் சிலர்ல்லாம் பாத்திங்கனா பேருந்து ஏறுமோது அந்த தொலைபேசி பேசிட்டே ஏறுவாங்க தோழி இதனால வந்து ஒரு பொண்ணு திங்கன்னா படில இருந்து கீழயே விழுந்துருச்சுங் தோழி ஏற ஏறைய எனக்கு இந்த மாரி அனுபவம்லாங்
இப்ப பஸ்சு நம்ம பேசிட்டே இருக்கோம் பஸ்சு வருது ஒரு நிம்ஷ இருங்கன்னு சொல்ட்டு கை ல வெச்சிட்டு ஏற வேண் அப்டிதா அப்டின்னா இம்பார்ட்டன்ட் காலா இருந்தாலு செரி ம் இப்பல்லா வந்து டிரைவர் கன்டக்டர கேக்கவே ஆரம்பிச்சுட்டாங்கப்பா ஒன்னு‌ ஃபோன் பேசு இல்ல பைக்ல வண்டில ஏறு
ஆ தோழி ந ஓட்டுநரே சொன் திட்னாங்க தோழி
அதுதான் இப்பல்லாம் சொல்ல ஆ இப்ப சொல்ல இப்போ நம்பள பாத்தாலே போன் வ ச்சிருந்தானா ஒண்ணு ஃபோன் பேசுங்க இல்லாயா பஸ்ல ஏறுங்க ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு செ பெய்ங்க நீங்க கவன கொறைவா கீழ விழுந்துட்ணா நான் தான் போயிட்டு அங்க பதில் சொ சொல்லணும் அப்டின்ற மாரி கேக்குறாங்க.
ஆமாங்க தோழி இப்பலா
தரணமா அவ்ளோ விழு ப்புணர்வு தராங்க நம்ப வந்து ஆ நம்ப வந்து யோசிக் க்காம ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இது பண்ணி அதனால பா எவ்வளோ உயிர்கல்லாம் போது.
ம் செரிங்க தோழி. அப்டி இப்பல்லாம் பாத்தீங்கன்னா பேருந்துலுயே கேமராக்கேல்லாம் வெ சிலர் வெக்க ஆரம்பிச்டாங்க தோ அதனால இது என்ன பண்ணாலும் தெரிஞ்சிரு‌ தோழி உங்குளுக்கு
ம் ம்
ம் அப்றோ இப்ப மெயின் பாலத்ல எல்லா பாத்தீங்கன்னா ஸ்பீடா கூட வண்டி எல்லா கண்டுபுடிக்கருக்கு கேமராக்கெல்லா ஃபிக்ஸ் பண்ணாடி பண்ணிட்டாங்க போல இதனாலயே பாத்தீங்கன்னா நெறயா இத விபத்துகள் எல்லா தடுக்க முடியுதுங்கு தோழி இந்த நடவடிக்கையெல்லா பாத்தீங்கன்னா நீ அவங்க முன்னாடியே எடுக்க ஆரம்பச்சிருந்தாங்கன்னா இப்ப கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும்ங்க தோழி காய்கறிகள் எல்லாம் எல்லாம் மதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க தோழி ம்
ஆமாங்க தோழி இப்ப ஒரு ஒரு இடத்துல பாருங்க ஹெல்மெட் போட்ருந்தா அப்புற ரூல்ஸ ஃபாலோ பண்ணா இப்ப வந்து என்னா பண்றா ட்ராஃபிக் போலீஸே வந்து பெட்ரோல் வாங்கி குடுக்குறாங்க
ஆமாங் தோழி
வீட்டுக்குத் தேவையான காய்கறிகள கூட வாங்கி தராங்கன் கேள்விப்பட்டுருக்க
அப்டிங்களா தோழி
ப்ப வந்து நீங்க ஹெல்மெட் போட் ட்டு எல்லா லேடிஸ் ஜென்ஸ் எல்லா வராங்க ஒரு சிக்னல் கிட்ட எத்தன பேர் போட்டுக்குறாங்களோ அத்தன பேருக்கு தராங்களனு கேள்விப்பட்ட ஒரு லிட்டர் பெட்ரோலு அப்றொ காய்கறிக அதெல்லா வந்து விழுப் ப்புணர்வு ஏற்படுத்தணு நீங் ஹெல்மெட் போடணும் சேஃப்டியா வரணுன்றதுனால அந்த மாரி டிராபிக் போலீஸே அவங்களுடைய பணம் போட்டு செய்றாங்க.
செரி செரிங்க்கா
கடுத்த சரிங்க தோழி ம் நம்மளுக் குடுத்த நேரம் முடிஞ்சுச் து தெந் தொடர்ந்து பேசலாம் தோழி நன்றி ம் ம் நன்றி தோழி